ஹலோ சொல்லுங்க மேம் ஹலோ
ஹலோ
மேம் கேக்குதா கேக்குது எனக்கு உங்களுக்கு கேக்குதா
கேக்குது கேக்குது என்ன சொல்லிட்டு இருந்தே
அதான் ஏதாவ சொல்லிட்டு இருந்தீங்க
மறந்துருச்சு ஆஹ் ஞாப வந்தச்சு உங்களுக்கு உங்க லைஃப் எப்படி லீட் பண்ணும்னு ஆசை
நளை இப்போ
ஆஹ்
நான் வந்து பிசனஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் மேம்
என்ன பிசினஸ்
இந்த போட்டோகிராஃபி ஃபீல்டல இந்த மாரி போலாம்ட்டு ஒரு ஐடியா பாப்போம்
ஓகே
ஹ்ம்
உம்
வளையுது
எனக்கா
மேம் நீங்க போட்டோகிராபினா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க
எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல
ஒரு நாளைக்கு ஒரு பங்க்ஷன் போனா ஒன் லேக் வாங்குவேன்
ஏஹ.
ஒன் லேக் வாங்கலாம் ஒரு பங்க்ஷன் போனா ஒரு நாளைக்கு
சீரியஸாவா
சீரியஸா மாசம் ஒரு ரெண்டு பஃபங்க்ஷன் வந்தாலே போதும்ல
போது உட்கார்ந்து சாப்பிடுலாம்
ஆஹ ஆாமமா ஆாமமா ஆமா ஆமா.
நல்லா இருக்கே
இவன் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா வந்து போட்டோகிராபரோட லைஃப் வந்து நம்மளுக்குதான் தெரியும்
போயிட்டு இருந்தீங்களா அதுல எவ்வளோ கிடைச்சு
அதுல ஒரு போர் கே வாங்க
அவ்வளோ தானா
ஆமா அதாவது நான் என்ன சொல்றேனா எல்லாமே என்னோடதான் இருக்கணும் ஓகேவா கேமரா லைட்டு எல்லாமே என்னோடதான் இருந்தாதான் நான் ஒருத்தனை கூட்டிட்டு போய் அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்
அந்த மாதிரிதான் எங்க பெரியப்பா என்னை போட்டு போய் நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாரு ஆனா அவரு வந்து அங்க ஒன் லாக் செவன்ட்டி தவுசண்ட் எய்ட்டி தவுசண்ட் வாங்கி இருப்பார்
ஓ.
கிளையன்ட் போறது மாம்
அப்ப பாரினர்ஸ்னா சொல்லவே வேணாம் நிறைய அமவுண்ட் வாங்கிருப்பாரு
ஆமா ஆமாமா. மாசத்துக்கு ஒரு நாலஞ்சு பங்க்ஷன் வந்து என்ன ஆச்சு மாசம்
உம் உம்.
ஒரு டூ டேஸ்க அப்புறம் திருப்பி பங்க்ஷன் வருது
உஹ. சூப்பர் அ அப்ப சீக்கிரம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்களே வச்சுக்கோங்க
வாங்க இருக்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லாக்ஸ் கிட்ட வேணும் அதான சம்பாதிச்சுதான் வாங்கணும்.
உங்களால முடிஞ்சும் ஆனா நீங்க தான் ஏர்ன் பண்ண மாட்டறீங்க
பண்ணிட்டு தான் இருக்க உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியுது ஆனா என் பியூச்சர்கக்காக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்
உம். ஓகே. அதான் உஹம். ஹலோ.
ஹ சொல்லுங்கம்மா
டைம் ரெண்டு மணி ஆச்சு
இன்னா ஆறுதானு சொல்ல
உம் போய் சாப்பிட சொன்னே ஹம். பேசுறது கூட கஷ்டமாதான் இருக்கு ஹம்
நீங்க சாப்புட்டு வந்து இவ்ளோ தெம்பா பேசிட்டுருக்கீங்க ஏனா சாப்படாம பேசிட்டுருக்கோ பாத்தீங்ளா
நான் தா சாப்புட்டு எப்பிடிதானோ
தி பாடி
நா இன்னிக்கு கொஞ்சோ வீக்காதாருக்கே அத வெச்சு நீ சொல்லாதீங்க
ஆ
ம் ஹயோ ஏதா சொல்லுங்க
நீங்கதா சொல்லுங்க மேடம் நானேதா வாய்கிலிய பேசிட்ருக்கே எதுமே பேசவே மாட்டிங்கிறீங்க ஆ ரொம்ப இன்னசன்ட் அத்தா ரொம்ப இன்னசன்ட் போல நீங்க
நா அமைதியாதாருப்பே
ஆ
ம் ம்
நீ இன்ரோ வோட்டா எக்ஸ்ட்ரோ வோட்டா
ரெண்டும் கலந்த கலவை எனக்கு புடிச்சவ்ங்ககிட்ட நா லொடலொடலொடன் பேசிட்டே கெடப்பே. புடிக்லேனா கண்டுக்கவே மாட்டே. ஓரளவுக் ஓக்கேனா பேசிட்டு கம்முன்னு உட்ருவ. அவா நீங்க இன்ட்ராவோட்டா, எக்ஸ்ட்ரோவோட்டா?
நாங்க எப்போவுமே இன்ட்ரோவோட்டுதான
நீங்க இன்ட்ரோவட்டு
ஆமாங்க ஃபஸ்டு எக்ஸ்ட்ரோவோர்ட்டாதா இருந் த இப்போ நா மாறிட்ட
ம் ஹும்
ஆ
ம்
ஏன் கேட்டீங்கனா வய்சாகுதுல்ல.
ம் அ வய்சு ம் ம்
அதல்லா வரும்போது உங்களுக்கே தெரியும் மேம். இந்த வயசுல ஒன்னு உங்களுக் தெரியாது.
உங்குளுக்கு அறுவது வய்சு எனக்கு பதனாறு வய்சு
ல்ல உண்ம அதாவ்து என்னடா லூசு மாரி எதோ சொல்லிக்ட்ருக்கா அப்டின் நீங்க நெனப்பீங்க. எந்தாலு ஆ இருந்தாலு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வய்சு வரும்போது உங்ளுக்கே அது டிஃப்ரன்ஸ் தெரியு
ம்
ஆ ச மொதல்ல நம்ம எப்டி இருந்தோ அந்த மாரிதா எனக்கு தெரிஞ்சுக்கனு. கொள நம்ம எப்டிருந்தோ இப்ப எவ்ளோவோ மாறி டோ வென் நம்மளுக்கு அது தோணு கேங்ளா அந்த எடத்துல வந் து யாரார்ட்ட எப்டி பேசணு எப்டி நடந்துக்குணு எல்லாமே உங்குளுக்கு தெரிஞ்சுரு
மெச்சூர்ட்டின்றது நாட் பிகாஸ் ஆஃப் ஏஜ் எதாச்சு ஒரு விஷயத்துல அடி வாங்கி வந்தாவே தன்ன போல அந்த மெச்சோரிட்டி வந்துரு
அப்டியல்லா இல்லம்மா நீங்க நெனைக்குற மாரிலா கெடையாது. அது ஒரு ஏஜ் வா அது ஒரு ஏஜ் வரணு ஓகே வா நீங்க போய் ஒரு பதினெட்டு வயசு பையங்கிட்ட போய் நீங்க அந்த மெச்சூரிட்டி எதிர்பார்க்க முடியுமா?
ம்ஹும்
பதுனெட்டு வயசு பைய நல்லா அடி வாங்கிட்டு வந்ட்டா அவன் திருப்பி என்ன பண்ணுவா திருப்பி அதே பண்ணுவா இதே மெச்சூர்டா இருக்குறவங்க ஒரு டைம் அடி வாங்கிட்டோ இனிமேல அது பண்ணக் கூடாது அப்புடின்னு அவனுக்கு தோணு செரியா இதே வந்து அந்த பதினெட்டு வயசு பயங்கிட்ட தோணாது ஓகேவா அப்ப வந்து அவன் இம்மெச்சூர் நம்ம நெறைய பேருக்கு பாத்துருக்க நம்ம இந்த மாரி
ம்
நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நெறைய பேத்து குடுத்துருக்கே யாரார் எப்டி பேசுவாங்க யாரார் எப்படி பேசு சுவாங்க
இன்னமுமே சில பேர் வந்து இம்மெச்சூடாதா இருக்காங்க அதாவது இருவது தஞ்சு வயசு இருவத்தேழு வயசுலயே ரொம்ப இம்மெச்சூடாதா இருக்காங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா அவுங்க மைண்ட வந்து அவுங்க மாத்திக்கில
ம் ம்
ஓகேவா நம்மக் நம்ம மைசெல்ப் நம்மதா எல்லாமே நம்மள மாத்திக்கணு அவங்க மாத் திக்கனுன்னு நெனைக்கல அதுனால அவுங்க மாறல ஆ
ம்
ஆ வாழ்க்கையில பெரியா செரியானா அடிப்பட்டே
ஆ
வாழ்க்கையில நால செரியான அடிப்பட்டே நானு
ஓ ஓ
அதுனால நா இந்த அளவுக்கு பேசுறே இப்போ நா மெச்சூர்டு அப்டின்லா நா சொல்ல கெடையாது இந்த அளவுக்காச்சி நா பேசுறே ஓகேவா
ம் ம்
அம்
புரிகிறது
ம் இதே வந்து நா பதினேழு வயசுல பதினெட்டு வயசுல அடிப்பட்டே
ஓகேவா அப்ப எனக்கு என்ன தோணுச்சு திருப்பி அந்த தப்பு பண்ணணுந்தா தோணுச்சு திருப்பி பைண்ட் த பெஸ்ட் ஒன் அப்டின்னு தோணுச்சு ஓகேவா ஆனா எனக்கு இப்ப அடிபடும்போது அது எனக்கு தோண்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேருதா மெச்சூரிட்டி அந்த பட்டு திறந்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதா இது ஓகேவா ம் ம்
செக்தி டைம்
மேடம்
டைம்
ஓகே மேம் எனக்கு அர்ஜெண்டா ஒரு கால் வருது நா கூப்டட்டா
ஆ ஓகே சார்
ஓகே மேம்